அலோ ஹலோ ஹலோ வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா கேக்குதுங்ளா கேக்குதுங் ஆ வணக்கம்மா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கேம்ப்பா
ஆ ம்
சாப்ட்டீங்ளா
ம் இல்லைங்க இப்பதாங்க தூங்கி எழுந்தே
காஃபி, டீ காஃபி டீ குடிச்சீங்ளா
இப்ப தாங்க ஜஸ்ட் நௌ எழுந்தே
இப்பதா எழ்ந்தீங்ளா
ம் ஆமாங்க
சேரி சேரி சேரி ம் இப்ப இல்லப்பா இப்பதா நானு டீய குடிச்சே
ஓஹோ
ம் ம் இதுவு எ அனுப்பிட்டோ அவுருக் இப்ப டிஃபன் செஞ்சு குடுத்து
ஓகே ஓகே பசங்க இருக்காங்களா உங்ளுக்கு
ஆமாப்பா
ஓ ஸ்கூல் போறாங்ளா
ஆமாப்பா ஸ்கூல் போறாங்க காலேஜ் போறாங்க
ஓ ஓகே ஓகே அவுங்களுக் இல்லியா இன்னிக்கி ஒர்க்கிங்கு
அ இன்னைக் இல்ல இல்லப்பா லீவுல்ல இன்னைக்கி
ஓகே கவர்மெண்ட் லீவுல்லங்க ம் ம்
அ கொஞ்சோ லேட்டா கூட சமச்சுக்கலா அப்டின் சொல்லிட் தா
சேரிங் சேரிங் ஓகே
சப்பாத்தி நைட்டு ஒரு குருமா வெச்சேம்ப்பா எனக்கு ஆஹா ஓஹோ பாராட்டு வந்துடுச்சு
ஓ என்ன செஞ்சீங்க
ஆ எம்டி சால்னான் சொல்லிட்டு ஒன்னு பண்ணே
ஆமாங்க அது எனக்கு ரொம்போ புடிக்கு
ஆமா அது எல்லாரு நல்லாருக்குன் சொல்லிட்டு பக்கத்து வீட்லருக் எங்க நாத்தானரு பசங்க எல்லா ஓடி வந்ட்டாங்க எனக்கு பூரி போட்டுக்குடு பூரி போட்டுக்குடுன்னு சொல்லிட்டு அந்த குருமாக்கு ஆ பூரி போட்டு நைட்டு எல்லாரு இங்கேயே சாப்ட்டுட்டு
ஓ ஓ தக்காளி இல்லாதுக்கு அத போட்டு மெயின்டென் பண்ட்டிங்களா
இல்லங்க தக்காளி கூட நாலு போட்டே திடீர்னு என்னப் பண்றதுனு யோசன தோண்லையா நேத்து கொஞ்சோ வெளிய எல்லா போற வேல இருந்துச்சுப்பா ஆ ஃப்ரெண்டு ஒருத்தங்க நைட்டி கேட்டாங்க ஆ நைட்டி பர்ச்சேஸ் பண்றதுக்காக நா போனே ந சும்மா ஸ்மால் பிஸ்னஸ் மாரி பண்றேப்பா வீட்ல சேரி அவுங்க நீங்க ஹோல்சேலா எடுத்து குடு ப்பீங்கல்ல எனக்கு கொஞ்சோ எடுத்து குடுங்க அப்டின்னு கேட்டாங்க செரி ஓகே அவுங்களுக்கு ஒரு நூறு ரூவா மிச்சம் ஆச்சுனாலு ஒரு நைட் டில மிச்சோந்தான அப்டின்னு சொல்லிட் டு செரி ஓகேப்பான்னு சொல்ட்டு சொல்லிட்டே அவுங்கா அவுங்க அமௌண்ட் அம்ச்சிருந்தாங்க அது வந்து ஒன் வீக் க்கு மேல ஆச்சி அவுங்க அமௌண்ட் அம்ச்சு
ம் ஹும் ஓகேங்க
ஆ அந்த செரி அது எனக்கு ரெகுலரா நா போடுவேலா ஒரு டேப்லெட் பாதி இங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க
ஓகே அப்பறோ
அப்பறோ அங்க தா அவுங்க தா ஃப்ரெண்டு தா வாங்கி பஸ்ல அனுப்புனாங்க
ம் ஹூ செரிங்க எப்டி அங்க இருந்து உங்களுக்கு வாங்கி குடுத்தாங்க
பஸ்ல குடுத்து அம்ச்சாங்க ஆமா டிரைவர் கிட்ட குடுத்து அனுப்சாங்க அது கூடவே அமௌண்ட்டையு வச்சு அனுப்பிட்டாங்க பா அனுப்பி கூட டூ வீக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு எடுத்துக்குடுன்னு சொல்லிட்டு செரி அவுங்க நமக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணாங்கல்ல நம்ம பண்ணணுல அதுனாலு ஸ் நேத்து போய்ட்டு பழைய பஸ்ஸ்டாண்ட்டுகு கூடு போய்ட்டு நைட்டி எல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு
ஓகே
இவ் வேவி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியு அவுங்க பையே வந்து மே காலேஜ் லீவ் இல்லிங்களா கெளம்புறேனாங்க ஆ அவுங்கிட்ட போய் புது பஸ் ஸ்டாண்டு வரேனா அவுங்கிட்ட போய் புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் குடுத்துட்டு நேத்து அப்டி கொஞ்சோ அலைச்சலாகி போச்சுப்பா
அச்சச்சோ அவுங்களுக் தெரிலீங்களா அவுங்க பையனுக்கு
அவுங்க பையனுக்கு இன்னு எடோ சொன்னாப் தெரிதுப்பா ஆ அது அவுங்க காலேஜ்லருந்து அவ ட்ரெயினுக்கு போறவே நம்ப அவன அலைய வெக்க கூடாதுன்றது எனக்கு வா வர சொல்லிட்ருந் தா வந்திருப்பா அவனுக்கு தெரியுது ஃபோர் ரோட்ஸ்சு எல்லாமே தெ
ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனு பக்கத் பக்கத்துலயா
ம் பக்கத்துல அதனால அவே போயிடுவான்ல சிக்ஸ் ஃபார்ட்டிக்கி ட்ரெயின்னு சொன்னா
ஓ செ
நா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போ சிக்ஸ் ஓ கிளாக் போய் குடுத்துட்டு வந்துட்டேப்பா
சேரிங் ஓகே ஓகே ம்
அதனால சேரி வேண்டா ஏ அலைய வெக்கணு பையன அப்டின்னு சொல்ட்டு கொண்டு போய் குடுத்துட்டு வந்ட்டே இன்னு அவுங்க நைட்டிக்கான பீட்பேக் குடுக்லப்பா ஹலோ ஹலோ
ம் ம்
ஹலோ ஏங்க ஹலோ இருக்கீங்ளா ஆ கேக்குதுங்க நடுவுல ஏ கட் ஆயிடுச்சி
என்னன் தெர்லங்க சிக்னல் ப்ராப்ளம் சிக்னல் ப்ராப்ளமா என்னன் தெர்லங்க
ஓகே ஓகேங்க அவுங்க இன்னு நைட்டிக்கான ஃபீட்பேக்கே குடுக்லங்க சேரி அவுங்க சொன்னா தா நமக் ஒரு ஹாப்பியா இருக்கு இல்யா சொன்னாதா ஒரு ஹாப்பியா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப என்ன சாப்பாடு செய்லான் பிளான் பண்ணிர்க்கீங்க
அதுதாங்க அந்த குருமாவே இருந்தது இல்லீங்ளா அதே சப்பாத்தி மாவு பெசஞ்சே ஆ இப்ப சப்பாத்திக்கு இருக்கு சப்பாத்தி இருக்கு இப்ப சாப்டுட்டா மதியத்துக்கு எதாது ஒரு புளி கொழம்பு மாரி வெக்லாமான்ற ஒரு யோசனைல இருக்கேபா
ஓ ஓகேங்க எல்லாருக்கு புடிச்ச மாரியே செய்றீங்களா
ஆ அய்யோ அதுவு இருக்குப்பா நேத்தி இவ்ளோ செஞ்சாலு எல்லாரு நல்லா இருக்குன்னாலு எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சோ அப்டி இப்டி தா
நீங்க ரொம்ப நல்லா செஞ்சி செஞ்சி அவங்கள
அதுதா போலர்க்கு இவுங்ளுக்கு நா செய்யறது ஆஹா ஓஹோவா இருக்குதுப்பா ஒன்னொன்னு ஏ பிள்ளைங்களுக்கு ம் அப்டிங்குதுங்க
எது செய்ணுமோ அது செய்ணுங்க
என்ன செய்யறதுபா காலம் கடந்து பொய்ட்ச்சி இனிமே யோஷ்ச்சு என்ன பண்றது அவங்க அந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது அவங்க புரிஞ்சிப்பாங்க
ஆமாங்க கண்டிப்பா புரிஞ்சி
சேரி நம்ளோட கடம என்ன நம்ம அது பண்ணிடுவோ அப்றோ பாத்துக்லா
வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கபா ஆ கேக்குது கேக்குது ம் சொல்லுங்க ம்
அவங்க இப்ப புரிஞ்சிப்பாங்கன்னு சொல்றிங்க அந்த டைம்ல அவங்க கூட நம்ம இருப்போமா
நம்ம இருக்கோ இல்ல அது விஷ்யமே இல்லயே புரிஞ்சிகிட்டாவே போதுமே இப்ப எங்க வீட்லே ஒரு விஷ்யோ இருக்கு நல்லவங்க நல்லவங்கன்னு நெனச்சிட்ருந்தாங்க இல்லயா நா ஒரே ஒரு மட்டுதாபா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிட்டேன்ல நானு அப்ப என்ன பண்ணனா கடவுள்க்கு விரதோ இருந்தேப்பா எனக்கு ஒன்னு வேனா யாரையு பழிவாங்காத நீ ஒன்னுமே பண்ணாது எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனு அவங்களோட மொகத்திரைய வந்து கிழிச்சிரு
ம் ம் ஒங்களால யாரு நல்லவங்க கெட்டவங்னே நம்ப முடியலீங்
எனக்கு நம்ப முடியிது மத்தவங்க நம்பல அவங்களுக்கு வந்து காட்டி குடு பா
ஓ நல்லது நல்
த நா சொல்றது செரியா இல்லிங்ளா கடவு அ நா எனக்கு தெரியுது எனக் புரிஞ்சிர்ச்சு நா சொன்னாலு கேக்குற நெலைமல யாரு இல்ல நா யார்ட்டிவ் போய் எக்ஸ்ப்ளைன் பண்ற நலமைல நானு இல்ல உங்களுக் புரியுதுங்ளா நாம்பயே எக்ஸ்ப்ளைன் பண்ணனு
ஏ உங்குளுக்கு எதாவ்து அவுங்களால தப்பான பேரு
ஐயுய்யு தப்பான பேரு சொல்ட்டிங்ளா எல்லார்கிட்டியு என்ன கெட்ட வாக்கிட்டாங்க
அச்சுச்சோ ஏ அந்த மாதுரி
அ வ் வ ஒன்னு உங்குளுக் புரியுதுங்ளா நா வந்த ஒட்னே எல்லாருக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சிங்க இங்க அத நீங்க வந் ந்துட்டீங்ளா அத்த நீங்க வந்துட்டீங்ளா எங்ளுக்கு ஹாப்பி ஹாப்பினு குதிக்க ஆரமிச்ட்டாங்கங்க ஆ ஒர்த்தங்க வந்து அம்பி மாரியே இருந்து ரெமோ மாரியே இருந்து த கிட்டு அம்பி மாத்ரியான வேலங்ல்லா பாக்குற மாத்ரியான வா இருக்குங்க இவுங்ளோடது அப்டே சைலன்ட்டா சாதுவாருக் காங்கங்க அந்நியன் மாரி நடந்துக்குறாங்க
ம்
ஆ வ் எப்ப அந்நியனா மாற்றாங்க அதாவ்து மத்தவுங் கிட்ட போய் சொல்ற விஷ்யோலா வந்து இப்ப நம்பக்கிட்ட ஒரு அவ் அவ்ங்க வந்து வேறவுங்கள பத்தி சொல்றாங்கப்பா செரி அதுக்கு நம்ப எதுவு பதில் பேச கூடாதுன் சொல்ட்டு நம்ப கேட்டுட்ருந்தோனா அந்த வஷியத்த போயி அவுங்கதா சொன்னாங்கன்ட்டு ஆந்த சம்மந்தப்பட்டவ்ங் கிட்ட சொல்றாங்கப்பா
ஒய்யோ எனக்கு இப்பத அப்டிதாங்க நா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட் இர்க்கங்க டீச்சரா ஒரு தமிழ் டீச்சருக்குட்ட பேசவே பயமா இருக்குங்
இப்ப எனக்கு இதுதாப்பா நடந்துது ஒரு டைம் ஒரு பிரச்சன ஆயிடுச்சுன் அவுங்க
சொல்றவுங்ளோட கேரக்டர் அப்புடியே அவுங்கிட்ட இருக்குங்க அந்த தமிழ் டீச்சர் கிட்ட
அப்டியா
ஆமாங்க சும்மா தலையாட்ன கூட அவுங்கதாங்க சொன்னாங்க
ஆ அப்புடித்தாம்ப்பா போயி அப்புடிதா போய் என்ன பண்ணிடுச் ஜி எல்லாத்தியு என்ன சொன்னாங்க ஒரு விஷ்யு வந்துங்க நா உங்க ஹஸ்பண்க்கு கால் பண்ண செரி என்ன நம்ம அவுங்க ஸ்பண்டோட பர்மிஷன் இல்லாத பேசுறது தப்புல்யா அ பேசிட்டு எனுக் மரி எல்லா ஏ பண்ணனு அவ நான் ஆக்சுவலா அவுருக்கு அ வ் பர்மிஷன் கேக்குறதுக்காகலா பண்ணல நா அவுர்கிட்ட கம்ப்ளைண் பண்றதுக்கு பண்ண ஏம் பக்கத்து வஷ்யத்த நா சொல்லுணு இல்லியா அதுக்காக நா கால் பண்ணம்போது நீ ஏ ஏங்கிட்ட சொல்ற நீ அவ் உளே கூப்ட்டு டேரக்ட்டா பேசிட்டா விஷ்யமே முடிஞ்சிருல்ல அப்டின்னாருங்க ஆனா எனக்கு டேரக்டா கூட்டு பேசற்துக்கு எனக்கு புடிக்கில எனக்கு ஏன்னா இது எதாது ஒன்னு பண்ணிடுவாங்ளோ அப்டின்ற ஒரு பயோ இருந்ததுங்க ரொம்ப இருந்துது நா யோச்சு டே ஒக்காந்துக்குட்டே அதுதங்க நா ஒ யோச்சுக்குட்டே ஒக் உக்காந்துட்டே இருக்கே அவுங்ககிட்டருந்து காலு என்ன நீங்க எதோ பேஸ்ணுன் சொன்னிங்ளா அ வரவா போலாமா இல்ல நா யோசிக்கிற நாளைக்கா எங்யாச்சு போலா வேண்டா அப்டின் நா சொல்றேம்பா எனக் எதோ தடுக் அ எனக் எதோ இல்ல வேண்டா நாளைக்கா போலா அ நாளைக் ஏ பசங்கல்லா கூட இல்லல்ல சர்ச் சிக்கா கூட போலா வேற எங்கயாச்சு கோயிலுக் கூட போய் உக்காந்து பேசலா அப்டின் சொல்ட்டு சொல்றேம்பா இல்ல இல்ல நா இப்பவே வரே ஆமா இப்பவே வரே இப்பவே பேசிர்லா அப்டிங்குறாங்கப்பா இப்பவே பேசிர்லா அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க சேரிங்க அடுத்த கால்ல பேஸ்லாமா
சேரிங்க ஓகே ஓகேங்க ம் ம்